கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா ருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா ருக்கே அப்பறோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஒண்ணு இல்லைங்க சும்மாதா ஆமா நீங்க போன வாரோ ஒரு இன்டர்வியூ அட்டென் பண்றேனு சொன்னீங்கங்களே என்னாச்சுங்க அது
ஆ அத அட்டன் பண்ணியிருந்தே பட் அவுங்க வந்து சேல்ஸ் ப்ராசஸ்ல கொஞ்சோ எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பாக்குறாங்க எனக்கு அதுல வந்து ஒரு எட்டு மாச எக்ஸ்பீரியன்ஸ் தா இருக்கு இன்னும் எதும் பதில் தரல
அப்டிங்களா இவுங்க ப் ப இப்ப எடுக்கிற இன்டர்வியூ எல்லா பாத்தீங்களா நீங்க கொஞ்சோ ஏஜ் எதிர்பாக்குறாங்க அதுவு இல்லாம போச்சு அப்டினா இப்ப இன்னொரு பிரெச்சன என்னன்னா எடுக்க போறது நம்ம பேச போறது அ ஜம் வேல செய்ய போறது ஃபுல்லா தமிழ் தானாம் ஆனா வந்து நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசுறோமா நமக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுதா கம்யூனிகேஷன் தெரியுதான்னு எதிர்பாக்குறாங்க அது ஏன் இப்டி பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரிலேங்க
ஆமா ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச தெரியுதான்றது மாரி ஒரு எக்ஸாம் வக்கிறாங்க சோ அதுல வந்து கொஞ்சோ மார்க் கம்மி ஆகுது அப்டினா வந்து வேண்டான்றாங்க அதே மாதிரி சாட் ப்ராசஸ்ல வந்து டைப்பிங் ஸ்பீடு எந்த அளவுக்கு நம்ம டைப் பண்றோன்ற ஸ் பீடு வந்து எதிர்பாக்றாங்க அவுங்க எதிர்பாக்குற அளவுக்கு நம்மளுக்கு இல்லனா ரிஜெக்ட் பண்றாங்க இப்ப பதிலே வரமாட்டேங்குது அதையு மீறி தமிழ் வாய்ஸ் ப்ராசஸ்ல செலக்ட் ஆகுறோ அப்டினா சம்பளோ ரொம்பவே கம்மியாக இருக்கு
இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து நம்ம வீட்ல இருந்து வேல செய்யணுன்றதே வந்து ரொம்ப கடினமா ஆயிடுச்சு இல்லைங்களா ஏனா இப்ப பாத்தீங்கன்னா நா போன வாரோ இல்ல ஒரு ரெண்டு வாரோ இருக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணே சம்பளோ வந்து ஓரளவுக்கு நல்ல சம்பளோ தா சொல்லிருந்தாங்க ஆஹ் ஆனா வந்து பாத்தீங்கனா தமிழ்லதா நாங்க பேசுறது எல்லாமே ஆனா அவுங்க என்ன கேக்குறாங்கனா இங்கிலீஷ்ல வந்து பேச தெரியுமான்னு கேக்குறாங்க நல்லா அவுங்க ஆனா போட்ருந்தது வந்து தமிழுக்கு தா போட்ருக்காங்க இப்ப நா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா என்ன தெரிலனா என்ன அந்த கம்பெனில போயி நா இப்ப இங்கிலீஷா நா பேச போற அவ்ங்க ஏ இப்ப இருக்ற இந்த இதுலல்லா பாத்தீங்னா இங்லீஷ் அது ஃபுளுனன்ட்டா எ கம்யூனிகேஷன் வந்து எக்ஸலன்ட்டா இருக்கணுன்றாங்க ஆமா அப்ப அந்த அளவுக்கு சேலரிய எக்ஸ்லண்ட்டா குடுக்கணுல்ல அவ்ங்க அது குடுக்கறதுல சரி இதெல்லா மீறி நம்ம உள்ள போலான் போனாலு என்ன பண்றாங்கன்னா ஏஜ்ஜூ வந்து வச்சுட்றாங்க ஏஜ் வந்து இதுக்க ப்றோ இவ்ளோதா ஏஜ் அப்டின்ற மாரி வந்து ஏஜ் வந்து ஒரு செக்கா வச்சுட்றாங்க அப்டி இருந்தா நம்ம எப்டி போக முடியு
த் ரெண்டு வயசு முப்பத் ஒரு வயசுக்கு மேல வேலயே செய்ய முடியாதுன்ற ஒரு பயத்த நம்ளுக்கு ஏற்படுத்திர்றாங்க
ஆமா அதனாலேயே பயந்துட்டு போய் எதுலயாச்சு ஒண்ணுத்துல வந்து உக்காந்துக்க வேண்டியதா இருக்கு இல்ல எதுமே பண்ண முடியாம இருந்துருது இல்லையா நமக்கு
ஆமா அதே மாரி நா இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணே
ஆ
செலக்ட் எல்லா ஆய்ட்டே டைப்பிங் ஸ்பீடுமே வந்து பாஸ் பண்ணிட்டே ஐசெவன் லேப்டாப் இருக்கான் கடைசில கேட்டாங்க இல்ல என்கிட்ட இல்ல நா வந்து எனக்கு ஆஃபர் லட்டர் அனுப்புங்க நான் அதுக்கப்பறம் வந்து ஆச லேப்டாப் ஆஃபிஸே குடுக்கு ஆனா ரெண்டாயிர்வா பேமெண்ட் பண்ணணுன் சொன்னாங்க ச ஆஃபர் லட்டர்ராச்சு நம்மளுக்கு ப்ரூஃப்க்கு வேணு இல்லைங்ளா அத அனுப்புனாங்க அங்க இருக்க கூடுவ அந்த ஆஃபிஸோட அட்ரஸ நாங்க வந்து இது வலைத்தளத்துல போட்டு அ தேடும்போது ஃப்ராடு இந்த மாரி ஃஆபிஸே இல்ல அப்டின் வருது
அப்டியெல்லா இருந்தா ம் சொல்லுங்க சொல்லு
ரவுண்டு எடுக்கும் போது எவ்ளோ ப்ரொஃபெஷனலா அவுங்க எவ்ளோ தெ அதாவ்து நெஜமான ஹெச் ஆர் ரா ந்தா கூட அப்டி பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு பேசினாங்க சப்போர்ட்டிவா பேசுனாங்க என்னென்னமோலா சொன்னாங்க எடுத்தோன்னே கேட்டவ்ங்க கேட்ட சேலரி எவ்ளோ நீங்க எதிர்பாக்றீங்கன் சொன் கே ட்டாங்க ஒருத்தர் வந்து எனக்கு அ ஐம்பதாயிரம் வேணு ன்னாங்க சரி ஐம்பதாயிரம் உங்ளுக்கு தந்தொர்றோனாங்க அந்த மாரி எல்லா சொல்லிட்டு கடைசில இந்த நல்ல வேல அட்ரஸ்ஸ நாங்க செக் பண்ணி சோதன பண்ணி பாத்ததுனால ஆ நாங்க வந்து மறுபடியு எந்த ஸ்டெப்பு எடுக்கல அதுல
ஆனா இதெல்லா எவ்ளோ கொடுமையா இருக்குல்ல இப்ப எதாச்சு நம்ம ஆனா புதுசா நம்ம வரப்போறோ அப்டின்னா நம்மள வந்து இதெல்லா ஏமாத்துறதுக்கான ஒரு வழிமுற தானே ஏன்னா வந்து இப்ப வந்து நம்ப எப்டி சொல்றது இப்ப வந்து நம்ம ஒரு வேல நம்ம தேட்றதுன் றது வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுதா நம்ம தேடுவோ நம்ம வீட்லயு வந்து பர்மிஷன் குடுக்றாங்க ஆனா வந்து இது மாதிரி இப்டியே வந்து நம்ம ஏமாத்ற ஒரு சூழ்நில வந்துகிட்டே இருந்துச்சு அப்டின்னா நம்ம எப்டி போய் நம்ளால வேல செய்ய முடியு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ளால வந்து வேலயே செய்ய முடியாத போயிடு இப்ப வேலைக்கு போனோ அப்டின்னாலே நமக்கு ஒரு பயோ வந்துரு இல்லையா என்னடா இது எப்டி ஏமாத்தறாங்க நம்ப எப்டி போய் வேல செய்யறதுன் ஒரு பயத்திலே தா நம்ப இருக்க வேண்டியதா இருக்கு
ஆமா இப்ப நம்ப பரவால்ல ஏற்கனவே முன் அனுபவோ இருக்கறத்னால அட்ரஸ் தப்பா சரியா உண்மையா பொய்யானு செக் பண்றோ சோதன பண்ணி பாக்கறோ ஆனா மொதல் மொதல்ல வேல தேட்றவ்ங்ளோ பரவால்ல நம்ம எதோ ஒரு வேல கெடச்சிடுச்சி எப்டியோ காஸ் கட்டி உள்ள போயர்ல்லான் நெனைக்கிறவ்ங்ளுக்கு இது எவ்ளோ பெரிய ஏமாற்றமா இருக்கு
ஆமா ஏனா அவுங்கல்லா பாத்தீங்ன்னா இப்ப காஸ் கட்டீட்டு இப்ப ஒரு டைம் ஏமாந்துட்டாங்க அப்டின்னா அவுங் வந்து வீட்லர்ந்து நமக்கு வேல செய்யறோ அப்டின்ற வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம போய்டு இல்ல அவுங் வந்து நம்ம ஏ பண்ணனு இத் மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னா வீட்லயு வந்து அடுத்தது வந்து வேல செய்யறதுக்கற்மா பர்மிஷன் குடுக்க மாட்டாங்கில்ல இப்ப நீ ஆல்ரெடி இவ்ள கட்டி ஏமாந்துட்ட இப்ப திருப்பி திருப்பி காசஸ் கேட்டா எப்டி கட்டுவே இது மாதிரி வந்து நெறைய பிரச்சனைகள் வந்து வரு இல்ல
ஆமா குடும்பத்துல வந்து குடும்பத்துல வேலைக்கு தா காஸ் வாங்கி கட்னியா இல்ல வேற யார்க்காச்சு குடுத்தியான்ற ஒரு கேள்வியுமே வரு
ஆமா இப்ப இன்னோன்னு என்னன்னா இப்ப வந்து ஆ நம்ம வந்து அ கல்யாண ஆகாம இருக்கோ பிஃபோர் மேரேஜ் நம்ப இதெல்லா பண்றோ அப்டின்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு கொஞ்சோ வந்து சப்போட் பண்ணுவாங்க ஆனா வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்ம இது பண்றோ அப்டிங்க மோது இது வந்து நம்ம கிட்ட சொல்லி சொல்லி காம்ச்சுக்ட்டே இருப்பாங்க இந்த விஷ்யத்த
ஆமா
அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ஏனா இவுங்கதா நம்ம சாப்பட்றதயு நம்ம ஒக்கார்றதயுமே ஒரு சொல்லி சொல்லி காமிக்கிறவ்ங்க இப்ப இந்த விஷ்யத்தையு நமக்கு சொல்லி காமிப்பாங்கல்ல இந்த மாதிரி திருமணமான பெண்களு க்குன்ன மோது வந்து இது ரொம்ப ஒரு அ ஒரு தர்ம சங்கடமான ஒரு கஷ்டத்த வந்து குடுத்துரு அதனால வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமா ஆனா ஏ இப்டி ஏமாத்தறாங்கன்னு தெரியில ஏனா வந்து எல்லாருமே வந்து ஒரு வேலன்றது வந் து ஒரு எதோ ஒன்னு சம்பாரிக்கலா வீட்லர்ந்து பிள்ளைகள பாத்துட்டு வேலைக்கு போக முடியில இப்ப கொழந்தைங்க இருக்காங்கன்றதுக்காக தா பண்றாங்க ஆனா அதுலயு ஏமாத்துனா எல்லாரு என்ன பண்ணுவாங்க
அதாவ்து மெய்னா வந்து நம்ப குடும்ப கஷ்டன்றத விட தன்மானத்யு சுயமரியாதையு காப் பாத்திக்கிறதுக்கு தா இந்த மாரி வீட்லர்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம தேடிட்டு ஓட்றோ ஒரு சாப்ட்டத சொல்லி காம்ச்சிட்டாங்க இல்ல போட்ற துணிக்கு வெல சொல்லி காமிஸ்ட்டாங்கன்ற ஒரு ஆ எவ்ளவோ அவமானங்கள் வந்து அத இது பண்றதுக்கு தா நம்ம வந்து எவ்ளோ கஷ்டோ ஏனா நம்ளுக்கு வீட்டு வேல செய்யறது வந்து ரொம்ப ஈஸி இல்ல